ஹலோ வணக்கங்க யாரு
ஹலோ வணக்கம் தோழரே நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க உம்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
அ சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு அமைதியா உக்காந்துட்டு கொஞ்ச எழுதுற வேல இருந்துச்சு சேரி சேரி அத எழுதி முடிச்சுட்டு உக்காந்துருலாமே அப்டினு உ்க்காந்து எழுதிட்டுருக்கேப்பா
நான் இப்பதா நானு சாப்ட்டு முடுச்சுட்டே சரி நேத்து டூர் போ உன்ன பத்தி நி அத பத்தி நா உங்ககிட்ட சொல்லவே இல்ல
ஓ ஆமா நேத்தே சொல்றேனீங்கள சொல்லுங்க சொல்லுங்க ஆ மொதல் நாள் ஆரம்பிக்கு போது எத்தன நாள் எத்தன நாள் டூர் போனீங்க
மூனு நாள் ட்டூர் போனோ
அடேங்கப்பா மூனு நாள் வெளக்குறதுக்கே இந்த பத்து நிமிஷோ பத்தாதுங்ளே
பத்தாதுங்ளா இல்லைங்க நா கம்மியாவே சொல்றே சுருக்கமா சொல்றே ஒங்களுக்கு ஆ-ஆ அதாவது இங்கந்து நாங்க பிளான் பண்ணி போனதெல்லா கேரளா போலானு போனோ
ஆ
மா மதேஸ்வர மல போலான்ட்டு திடீர்னு முடிவ மாத்திட்டு மாதேஸ்வர மலைக்கு போனோ அங்க போய் ஒரு நைட்டு ஸ்டே பண்ற மாரி ஆயிடுச்சு அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில கோயில பாத்துட்டே
உம்
அங்க ஒரு கௌவுர்மெண்ட் கோட்ரெஸ்ன்னு ஒன்னு குடுத்ருந்தாங்க நல்லா இருந்தது நல்ல பெரிய பங்களா மாரி இருந்தது அந்த
ஓ கோட்ரஸுல்லே அவ்ளோ நல்லா இருந்துதுங்ளா தங்க வாங்க தங்க இருக்குதுங்ளா
ஆ அனுமதி இருக்குங்க கூட இருந்தவங்க வந்துட்டு
ஆ
கௌவுர்மெண்ட்ல இருக்குறாங்கன்றததுனால
ஓ ஓகே-ஓகே ஓ ஆ-ஆ
ட்ருந்தோ நல்ல வசதியா இருந்து து எல்லாமே முடிச்சுட்டு அப்புறோ கோயிலுக் போயிட்டு நல்லா தரிசனோ கெடச்சது
ம்
பாத்துட்டு வந்துட்டோங்க வந்துட்டு அதுக்கப் அப்றோ வயநாடு போனோ போற வழியெல்லா ஒரே காடு
ஆமாங்க காடு மட்டுதா இருக்குமே அங்க அதிகமா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆ
வழியில ஏனையு மான் எல்லாமே ஃபுல்லா வழி மறச்சிட்டு நிக்குது
ஐய்அய்யோ ஆ யான இருந்ததுங்களா வ ஆமா அங்க வந்து ஃபேமஸ் த்தே வந்து யானைங்க தா
ஆமா நா வீடியோல்லா எடுத்தே
ஆ ஆ சூப்பர்ங்க சூப்பர் ஆ
கரடி பாத்தே
ஆ அது எதனா பண்ணிச்சிங்களா உங்கள உங்கள எனா டென்ஷன் குடுத்
எதுவு பண்ணல அது எதுவுமே பண்ணல கரடியு இருந்தது ஆ அதுவு ஓரமாவே வழியிலேயே இ இருந்தது ஏனையு பாத்த எதுவுமே எதுவுமே பண்ணல மான்தா நெறைய கூட்ட கூட்டமா ஒரு முன்னூறு நானூறு மானுங்க பாத்திருப்பே எல்லாத் டீ பாத்துட்டு அ போம்போது ஒரு அஞ்சு ஆ ஒரு மணி அளவுதா போனோ
ம்
திருப்பியு வருபோது ஒரு பத்து மணி அளவுக்கு வந்தது நல்ல இன்னு நல்ல ட்ரிய அந்த நைட் டைம்ல பாக்குபோது அவ்ளோ நல்லா இருந்தது
அது இப்ப காடுன்னு சொன்னீங்களா அந்த காட்டு பக்கல்லா இது லைட் வச்சிருக்கறாங்களா ரோடு பக்கமா
லைட்டு இல்லை ங்க நம்ம இருந்தாலுமே நம்மளோட காரு போறோ இல்லிங்களா அது தோட வெளிச்சோ
ஓ ஓகே ஓகே ஓக்
போது நடுலேயே வந்து நிக்குது இல்லிங்களா அந்த நைட் டைம்ல போற இதுவே நம்மளுக்கு பயங்கரமா இருக்கு இல்லியா அதையு நம்ம என்ஜாய் பண்ணும்ல அதுதா ரொம்ப நல்லா இருந்தது திர்ல்லிங்கா இருந்தது பாக்கவே போகு ரொம்ப பயமா இருந்தது
அடேங்கப்பா அ அ அ ஆனா எ இரவு நேரத்துல நீங்க பயணிக்குரது வந்து கொஞ்சோ கஷ்டமான சுட்டிவேஷன் தா கொண்டு வரு இல்லிங்களா
ஆமா இருந்தாலு அந்த ஒரு ஒரு பயத்துக்காகவே அதுக்கு போகணு அப்டின்ட்டு நாங்க அந்த டைம்காக போனோ போயிட்டு அங்க போய் ஒரு த்துல ரூம் பார்த்தோ அது அதுக்கு மேல இன்னு சூ ப்பரா இருந்துது நாங்க பார்த்த இடத்துலயு வெலையு ரொம்ப கம்மியா இருந்துது
ம் அடேங்கப்பா பரவாயில்லைங்களே கா ஆ ஆ ஆ
ரொம்ப ஜாலியா போச்சு
ஆ ஆ ஆ சூப்பருங்க சூப்பருங்க ம்
வெளியே டீம் பார்க் இருக்கு இல்லிங்களா
ஆமா தீம் பார்க் அ
அங்கே என்ஜாய் பண்ணோ
ம் சூப்பர்ங்க ஹ்ஹு
அப்புறோ
ம்
ஆ பாத்துங்க ந ஆனா இதுல என்ன தெரியுமா ஒரு முக்கியமான விஷயோ போற இடத்திலே நாங்களே சமைக் கே எல்லாத்தையு எடுத்துட்டு போயிட்டு நாங்களே சமைச்சுாப்பிட்டோ
அப்பாடா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குமே அப்போ இந்த மா அந்த ஒரு நாள் போறதே தெரியாதே உங்களுக்கு
ஆமா நாங்களே என்ன வேணுமோ எல்லாமே சமைச்சி சாப்பிட்டுட்டு அங்கங்க கெளம்புனோ அது ரொம்போ
பரவாயில்லைங்களே இங்கயே எல்லாமே எடுத்துட்டு போயிட்டீங்களா அப்ப என்ன கார்ல பத்தாதுங்களே வேன்ல போனீங்களா
இல்ல கார்ல தா போணோ அதுலயே நாங்க எல்லாமே எடுத்துட்டு போயிட்டோ கேஸ்லருந்து சிலிண்டர் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டோ
ஆ எத்தன பேரு உங்க கூட பயணிச்சாங்க உங்க குடும்போ மட்டுமா
பேரு போணு
பதினஞ்சுமா காரு பத்துச்சுங்களா உங்களுக்கு ஆ செரி ஆ ஓகே ஓகே அப்ப ஏழு பேர் ஏழு பேர்
சரியா போச்சு
செரி செரி செரி பரவாயில்ல பரவாயில்ல நல்ல நீண்ட பயணமா போயிருக்கீங்க அது நண்பர்கள் கூட போறது வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு ஃபேமிலிய விட நண்பர்கள் கூட போகு போது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜாலியா இருக்கு ம் நல்ல அனுபவத்த கொண்டு வந்தது
க்கு முன்னாடி சின்ன சின்ன எடமா பாத்துட்டு இருந்தோ ஒரு நாள் இது பேருக்கு பார்த்தா மூணு நாள்ன்னனு சொல்லுவோ முழுசா
ஆ அஐய்யோ ஆ ஆ ஆ இப்போ அந்த வோல தண்ணீர்ல்லா ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்குன்ன இப்ப எப்படிங்க அது பக்கம் போனீங்க நீங்க வயக்காடு பக்கம்ல்லா
அங்க தண்ணி எல்லா அதிகமா இல்லைங்க மழ இருந்தது ஒரு நாள் மட்டும்தா மழ இருந்துது ஆ அதிகமா ஆனா அங்க இருக் இருக்கிற நாங்க ஒரு டேம் பார்த்தோ அணையில அந்த அணையில வந்துட்டு தண்ணி அந்த அளவுக்கு அதிகமா கெடையாது
ஓகே ஓகே
அதே மாதிரி இப் இப்போ வயநாட்ல ஒரு சரிவு வந்துதுங்கிளா இரண்டாயிரத்தி இருவத்தி நாலுல அந்த இடத்து த்துல நேர்ல போய் பார்த்தோ
அய்யோய்யோ மக்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்களே போன டைம் அத
ஆமா அதையு பாத்துட் டு அதுக்கப்புறோ அதிதி போகு போது
ம்
கண்ணாடி பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க
ஆ ஆமா ஆமா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குங்க அது போறதுக்கு போனீங்களா
ஆ அது போனுங்க அது ஒரு ட்ரக்கிங் சொல்ட் த்து ஜீப்ல கூட்டிட்டு போனாங்க அதுல கூட்டிட்டு போயிட்டு அங்க கண்ணாடி பிரிட்ஜுல போனோ அதுவு பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இதுலல்லா
சூப்பர் சூப்பருங்க அ அ அ
அதுவு நல்லா இருந்துது அப்புறோ அந்த அந்த வயநாடு சரிவப்ப இடத்த பார்த்ததுதா எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு
கஷ்டோ பாவ எத்தன பேரு எறந்த அதுல இன்னு எத்தன பேரு இன்னு எடுகல துல அப்டி விட்டுடாங்க பாதி பேரு பாதி மண்ல சொரிய அதுஅப்டி ஃபுல்லா பொதஞ்சதுனால எடுகும்
ஒரு நூறு பேரோட போடோஸ் மட்டு அங்க குடுதுருதாங்க எத்தன பேர் இதுல எறந்தவகள நாங்க எடுதிருக் கொண்டுணு அது என்ட்ரன்ஸ்லயே அதையு பாத்தோ
ஆ ஆ ஆ
போகுபோது இனொரு ஆசரியமான விஷயோ என்னனா நாங்க போன அந்த ட்ரெகிங் போன அந்த ஜீப் டிரைவர் வந்துட்டு அவங்க அவங்களோட குடும்பத்த பத்தி த்தி சொனாங்க எங்களோட குடும்பமு இதுலதா எனகு போயிடுச்சு எங்களோட குடும்பமே அதுல போயிட்டு நாங்க இப்போ தனியாதா இருகோ
ம்
அப்டின் சொலிட்
ஆமா அதுலயே உயிர் பொய்ச்சு வந்து அபதா ஊர்ல இருந்து வந்தாங்களா அவ பாத்தா குடும்ப மே இலனோனே ரொம்ப தனியா நின்னு வால்றாங்கற மாரிலா ரொம்ப
ஆ அது மாரி அவரோட கதைய அவர் சொல்லிட் போகுபோது ரொம்ப மனசுகு கஷ்டமா இருந்துது
ம் ம் ம் சந்தோஷமான நெலயில இப்டி ஒரு செய்திகள கேட்க போது நம்மளுகு மனசு ரொம்ப கஷ்டபடுற மாரிதா இருக்கு
ஆமா அடுத் அவங்க என்ன பண்ணாகனு மற்ற விஷயத்த பத்தி எல்லா அவங்க சொலிட்டே இருந்தாங்க
ம்
எங்களுகு இந்த விஷயோ எல்லாகொஞ்ச கஷ்டமாவு இருந்துது ஆனாலு ம் எல்லாதையுமே பாக்கணுலியா எலா தெரிஞ்சுகணு இலங்கிளா அதனால போயிட்டு
ஆ
வந்தோ
செரி செரி பரவால்ல ஏதோ ஓவே ஆ போய்ட்டு வந்து ஒரு சில விஷ்யங்கள்லா உன்னால எனக்கு தெரிஞ்சிச்சு பரவால இவ்ளோ அப்போல எப்டி இருக்கறாங்க இல்ல அது ரொம்ப ஃபேமஸ் ஆயீடுச்சு அது பேரு நீங்க சொன்னப் பேரு வந்து வயநாடு வந்து ரொம்போ போன வருஷொல்லா உலக்கி எடுத்துருச்சு என்னடா இவ்ளோ பேரு என்ன அதுல ஒரு ப செய்தில கேட்கும் போது பாத் திங்ளா அந்த வீடு போது கொஞ்சோ வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொம்பள ஃபோன் பண்ணிட்டே இருக் நாங்க எங்கள காப்பாத்துங்க காப்பாத்துங்க மண்ல நாங்க பொதஞ்சிட்டு இருக்கோ அப்டின்ற மாரி ஃபோன் பண்ணா அவுங்க அட்டனும் பண்ணி பேசுனாங்களாம்
அதையு நா பாத்தேங்க நாங்க அங்க போன பின்னாடி அது அந்த எடத்த பாத்துட்டு திருப்பியு மொ மொபைல் ஃபோன்ல எடுத்துட்டு நாங்க அதுல பாத்தோ எ எந்த வீடியோஸ் எல்லா பாத் அந்த எடத்த நாங்க நேருக்கு நேர பாக்கும் போது ரொம்ப பாக்கவே ஒரு மாதிரி இருந்தது
ம் ம் ம் ம்
அது இப்ப எல்லாருமே பாக்றத் துக்கு பார்வைக்காக வச்சிருக்காங்க அந்த எடத்த
ஆ ஆ ஆ ஆ இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறி போச்சு அது அது ஒரு வா ஒரு வயக்காடுன்றது ஒரு ஊர் அது மக்கள் அதுல வந்து உட்ருந்தாங்க ஆனா இப்போ வந்து பார்வையாளர் க்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாரி
அந்த கண்ணாடி பாலம்னு சொல்ற ஒரு இதுவும் அந்தேடுத் திருதா குடுத்துருக்காங்க அதுக்காக அத தாண்டி தா நம்ப போகணும் அந்த எடத் எடத்துல நின்னு அங்க இருந்துதா
ம்
ஏத்தி அனுப்புறாங்க எல்லாரையுமே
செரிங்க தோழி நேரமாகி விட்டதுன்னு நெனைக்கிற பாருங்க
இருங்க பாக்கற அது பாத்துட்டே தா இருக்கெ
ம்
ஆமாங்க சரிங்க நானு அப்புறமா பண்ணட் இதுங்ளா
ஆ செரிங்க தோழி ஆ